வணக்கம் தோழி
நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக் கீங்ளா
ஆ நல்லாருக்குறோ
சொல்லுங்க தோழி சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சுங்க வெளியூர் போண அது பத்தி ட்ராவல்ஸ்ல்லா பத்தி கொஞ்சோ பேஸ் ங்ளா
நிச்சயமா தோழி நா இன்னக்கிதா பயணம் போயிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிதா வீட்டுக்கு வந்தே ஆ நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா என்னோ டிய மகன் வந்து நானூத்தி தொண்ணூத்தி மூணு ம திப்பெண் எடுத்துருந்தாங்க தோழி அ ஐநூறுக்கு பத்தாம் வகுப் பு சொல்லிருந்தேன்ல அ துக்கு வந்து இன்னைக்கொரு விழா எ டுத்துருந்தாங்க ஆ பள்ளியில எம்பத்தைந்து சதவீதத்துக்கு மேல மதிப்பெண் வாங்குனே எல்லா பள்ளிகள்லருந்தும் மாணவர்கள ஒரே பள்ளில திரட்டி பாராட்டு விழா மாதிரி எடுத்துருந்தாங்க தோழி அதனால செரின்ட்டப் ப்றோ நானு தம்பி அம்மா அப்பா நாலு நாலு பேருமே போயிருந்தோ ஆ போயிட்டு விழால கலந்துகிட்டு அ மூணு மணி நேர் ரம் விழா நடந்துச்சுங்க அதுக்கப் ப்றோ ஒரு பாராட்டு சான்றிதலூ ஒரு அவாடூ வந்து குடுத்தாங்க வாங்கிட்டு அ இதுக்கு முன்னாடி அ நா வேல பாத்த என்னுடைய தோழிகளு என் கூட வேல பாத்த தோழிகளெல்லா சந்துச்சு பேசிட்டு அதுக்கப்புறோ அர மணி நேரத்துக்கு முன்னாடிதா வீட்டுக்கு வந்தே தோழி
இங்க வெளியூர் போயிர்ந்தீங்ளா இல்ல இங்க பக்
இல்லெங்க தோழி இங்கிருந் து ஒரு நாப்பத்தைந்து கிலோமீட்ரு இருக்குங்க அந்த விழா நடந் த பள்ளி
செரிங்க
ஆமா. நீங்கென்ன சாப்பிட்டீங்க தோழி? ம எயு
மத்யான இன்னெக்கு சனிக்கிழமை இல்லைங்ளா, அனால எப்பய்மே நாங்க பெருமாள் அ சாமி கும்டுவோ. அனால எப்பய்மே வார வாரோ சனிக்கலம் ம்ம பருப்பு கொழம் முரங்காய் பருப்பு குழம்பு ரசோம் அப்பறோ பொரியலு, எந்த காய் இருந்தாலு அது மூணு காயி வாழக்கா பூசணிக்கா பீக்கங்கா இந்த மூணு காயி அதிகம் பண்ணுவோ இல்லேன்னா வேற ஏதாது மாத்தி அந்த மாரி பண்ணுவோ. வார வாரோ சனிக்கெழம அது கண்டிப்பப் பண்ணீர்வ இப்ப அந்த புரட்டாசி மாசத் தினயம் எப்பமே பாயாசோ வெப்போ. இது எப்பயு அடிக்கடி அ வார வார சனிக்கிழம வந்து இந்த பருப்பு கொழம்பு ரசோ இந்த மூணு வகை காய். அது இன்னைக்னு செஞ்சிருந்தோ.
குலதெய்வோ வந்து பெருமாள்தா தோழி.
அப்டிங்ளா சேர்
டை அரங்கநாதர் தேரு திரு திருவிழா நடக்குள்ள மாசிமகம் தேரு நடக் கூளங்க. பெரியளவுலச் செ சேதித்தாள்ளல்லா வரு. ளங்க ஆஹ் அ அவங்க தா வந்து எங்களுடைய குலதெய்வம்.
சேரிங்க.
உஹ் ம் புரட்டாசி சனிக்கிழமன்னைக்கு ஒவ்வொரு சனிக்கிழமயும் அந்த பெருமாள் கோயில வந்து அரிசி படி குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. அரிசி ஐந்து வகையான காய்கறிகள் வந்து தாசர் அவங்களுக்கு வந்து கொடுத்து வழிபட்றது வந்து வளக்கோங்க.
சேரி இதுஎன்ன எப்பயையு கு குடுப்பாங்களா இல்ல அந்த புரட்டாசி மாச த்துல மட்டுங்களா
த மட்டு அந்த ஐந்து சனிக்கிழமல்ல ஏதாது ஒரு சனிக்கிழம வந்து நம்ம குடுக்கணு தோழி. அதாது முன்னாடி தாஸ் ர்கள் வந்து அந்த சங்கூதி வளிப் பாடு செய்வாங்கல்லங்க அவங்க தா வந் து தேர் திருவிழாப் ப்ப பந்த சேவ எடுப்பாங்க. பந்த சேவைனு சொல்லி ஒரு விழா நடக் கும் ஆஹ் அந்தப் பந்தத்துல வந்து அஹ் வட்ட வடிவுல இருக்கும் தன்னுடைய தோள்கள்ல செமந்து அதுல வந்து தீபத்தை ஏத்தி அஹ் அந்த ஊர் முழுவதும் சுற்றி வருவாங்க அதுதான் வந்து அந்த தேர் திருவிழாவுல ஆஹ் ஒரு வழிபாடு அந்த வழிபாட்டுல ஈடுப் படக்கூடியவங்கதான் வந்து தாசர்கள்னு சொல்லுவாங்க கடவுளுக்காக தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க ப மஞ்சள் நிற உட் ந்து கோயில்ல வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஐந்து வகையான காய்கறிகள் அரிசி வந்து பரிமாறி ஆஹ் அவங்க கிட்ட அவங்க வந்து நமக்கு வாழ்த்தி அதுல இருந்து கொஞ்சம் அரிசி காய்கறிகள் வந் ந்து எடுத்து நம்ம கிட்ட குடுப்பாங்க வாழ்த்திட்டு ஆஹ் அத வந்து நம்ம வீட்டு சமையல்ல வந்து ஒரு நாள் நம்ம அவங்க குடுத்தத நம்ம உணவோடு கலந்து சாப்பிடுறது நல்லதுன்னு ஐதீகம் தோழி
செரிங்க இது நா கேள்விப்பட்டதில்ல ஆனா அந்த புரட்டாசி மாசோ ஆனா சங்கு ஊதிட் அ அது எடுத்துட்டு அரிசிலா வாங் அங்க வருவாங்க இங்க வீட்லியு கொழந்தைங்கலெல்லா அனுப்பிடுவாங் அதுனாத் தெரியு
அ இங்க வந்து வீட்டுக்கு வந்து செய்யறது நம்ம குலதெய்வ கோயில்னா நம்ம கோயில்ல போய் செய்வோங்க அவுங்க அந்த சங்கு ஊதி அந்த அது எதோ சில பிரார்த்தனைகளெல்லா செஞ்சு அந்த எல்லா பொருளு அவுங்க எடுத் எடுத்துட்டு சிர் அதுல ஒரு சிறுப் பங்கு மட்டு வாழ்த்தி நமக்கு குடுப்பாங்க
அ இது புதுசாதாங்க கேள்விப்
ஓ இது வந்து கோய்ம்பத் த்தூர் மாவட்டம் காரமடைங்கிற ஊர்ல வந்து பெரிய அளவுல மாசி மாசோ வந்து நடைபெறு இந்த தேர் திரிவிழா செய்தித்தாள்ள வரு மிகப்பெரியத் தேரு திருவிழாவுல அந்த திருவிழாவு ஒன்று கிட்டத்தட்டப் பதனைந் பத்து நாட்கள் அல்லது இருவது நாட்கள் வந்து நடைபெறு தோலி
சேரி சேரிங்க நா இப்ப அது கேள்விப்பட்டிருக்கே ஆனா விலா நடக் க்கும்ன்னு சொல்ட்டு இதுல இப்டில்லா அது பண்ணுவாங்கன் தெரியாது நாங்களு அந்த பெருமாள் கோயில்ல சாமிக் கும்பளமா இந்த மாதிரி அரிசிலா வாங்கிட்டு போவாங்க ஆனா இந்த அளவுக்க தரமாட்டாங்க நாங்க வாங்கிட் போறது அங்கப் பொங்கல் வெச்சு அங்க சாமிக்கு தா படச்சிருவாங்க
அ வீட்டுக்கு வந்து வாங்கிட் போறவ்ங்க அப்டி பண்ணிருவாங்க கோயில கொண் பொய் நம்ம குடுக்கும்போ அ வால்த்தி அவுங்க வந்து தருவாங்க தோலி அதே மா தி எல்லா ஊர்கள்லருந்து அ அந்த பெருமால வலிபடக்கூடிய அந்த அருள்வாக்கல்லா சொல்லுவாங்கன் சொல்லுவாங்கல்ல தோலி கடவுள் அருள்வாக் கு அந்த மாரி இருக்குறவங்ளு அந்த தேரு திருவிலாக்கு வருவாங்க எங்களுடைய வீடுகள்ல வந்து அவங்ளுக்கு ஒரு வாரோ அல்லது பத்து நாள் தங்குறதுக்கு வந்து அனுமதி குடுப்போ அவங்க அங்கயே சமச்சு சாப் ட்டுட்டு அந்த பதினைந்து நாட் க்கள் திருவிழாவ கொண்டாடிட்டு அவுங்கவுங்க அவுங்கவுங்க ஊருக்கு வந்து போய்யறது வழக்கம் தோழி
சேரிங்க இது இப்பதா புதுசாக்கேல்வி படற நானு ம்மா
ப்ப மொதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெட்டத்தம்மன் அழைப்புனு சொல்லுவாங்க கடவுள் வந்து ல் இரு தாரமுடையவர் ஆ இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிம்போது மொதல் தாரம் வந்து கோவிச்சிட்டு மல மேல போய் உக்காந்துக்குவாங்க அதுதா வந்து பெட்ட தம்மன்மலை அந்த பெட்டத்தம்மன் மலையில் ல தேர் திருவிழாக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அந்த முதல் மனைவியை அழைத்து கொண்டு வந்து திரு மீண்டும் திருமணம் செய்து கொள்வதுதா வந்து அந்த மாசி மகம் தேரோட சிறப்பு சோ அது வந்து பெட்டத்தம்மன் அழைப்புன்னு சொல்லுவாங்க மாசி சி மாதத்துல வரக்கூடிய மகா நட்சத்திரத்தன்னைக்கி அந்த இரு தாரத்துக்கும் திரும்பவு ஆ தாலி கட்டி திருமணம் செய்து அந்த மூன்று கடவுள்களு வந்து தேர் மீது கூட்டிட்டு வந்து அமர வச்சிருவாங்க அதுதா வந்து அந்த தேர் திருவிழாவோட அடிப்படை இது அந்த தேர் மேல உட்கார வெக்கிறப்ப எல்லா பக்தர்களு அன்னைக்கு ஒரு நாள் மட்டு அந்த தேர் மேல ஏறி வழிபட்டுக்லா அதுக்கு வந்து காலை ல ஒரு ரு மூணு நாலு மணிலருந்தே மக்கள் வந்து நிக்க ஆரம்பிச்சிருவாங்க மேல போய் வழிபட்டுட்டு வறதுக்கு சுமார் ஐந்து டு ஆறு மணி நேரங்கள் ஆயிருங்க அன்னைக்கி உண்ணா அ அதாது சாப்டாம உண்ணாவிரத இருந்து ஆ சாமிக்காக அந்த ஒரு நாட்கள் இருந்து போய் வழிபட்டுட்டு வருவாங்க
ஓ அதனாலதா அந்த தேர் மேல ஏறி அந்த ஒரு ரெண்டு நாள் ஃபுல்லா தேர் இழுப்பாங்கங்க இங்க
ஆமாங்க ஒரே ஒரு நாள் தா தேர் மேல ஏறதுக்கு விடுவா
ஆம்மா ஆம்மா ஃபுல்லா இழுத்துட்டு ஒரு நாள் ஒரு எடத்துல நீ நிக்க வெச்சிருவாங்க அப்றம் நம்ம போய் பாத்துட்டு வந்துர்லாம் அது அந்த அன்னிக்கி ஒரு நாள் மட்டும் தான் நடக்கு
ஆமாங்க இங்க வந்து ஒரே ஒரு நாலன்னைக்கு சாய்ந் வந்து அந்த ஊர் ஃபுல்லா சுத்தி வரும் தோழி தேரு அது வந்து ரொம்பப் பெரிய தேருங்கிறனால பெருசா கயிறு கட்டி ஒரு பத்து இருவது பேர் சேந்து தான் இழுப்பாங்க அன்னைக்கு மாலைல எங்கியுமே வந்து மின்சாரம் இருக்காது ஏன்னா மின்சார கம்பி ப டுற அளவுக்கு அந்த தேர் ரொம்ப உயரமா இருக்கும் தேர் பக்கத்துல நம்ம நின்னோன்னா தேரோட சக்கரத்தோட அளவுக்கு கூட நம்ம இருக்க மாட்டோ நம்முடைய உயிரம் வந்து ஆஹ் உயிரம் உன்னுடைய உயரம் வந்து தேரோட சக்கர சக்கரத்த வ சக்கரத்தை விடையும் நம்ம உயரம் கம்மியாதான் இருப்போ அப்டிங்க போது அது வந்து அந்த தேர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா தான் இருக்கு சுத்தி வரும்போது அந்த ஊர் ஃபுல்லா மின்சாரத்த வந்து அணச்சிருவாங்க ஏன்னா மேல அந்த கம்பி இரு இழுக்குற அளவுக்கு பயங்கர உயரத்துல இருக்கு சோ மக்கள் பாதுகாப்புக்காக ஒரு மூன்றாவது நாலு மணி நேரம் மின்சாரம் வந்து அந்த தேர் நகர்ர வரைக்கும் இருக்காது ஒரு பகுதிய விட்டு நகந்தன்னே அந்த பகுதிக்கு மின்சாரத்த குடுத்துருவாங்க ஒரு மூன்று மூன்று நான்கு மணி நேரம் ஆகும் அஹ் அந்த ஊர வந்து சுத்தி வரதுக்கு ஏன்னா இஞ்சு பை இஞ்சாதான் வந்து நகரும் தோழி தேர் வந்து பயங்கர அஹ் கனமா இருக் க்கு பத்து இருபது பேர் சேர்ந்து இழுத் அத்து தான் பத்தும் போது மூன்று லத் நான்கு மணி நேரம் ஆஹ் ஒரு ஆஹ் இல்ல ஊரு ஃபுல்லா இருக்கு தோழி ஒரு இருவது பேர் முப்பது பேர் இலுப் வப்பாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச பேரும் மாத்திக்குவாங்க ஆ அந்த மாதிரி ஏனா இலக் ருக்றதுக்கு அவ்ளோதா எடொ இருக்கு ஏனா கிட்டத்தட்ட ஐயாயிரொ பத்தாயிரொ ஜனங்கள் வந்து இருப்பாங்க அங்க எதாவது நம்ம எ எ எ எள்ளு போட்டா கூட தெரியாதுங்குற அளவுக்கு அவ்ளோ கூட்டம் நெரிசல் வந்து ரொம்ப அலமோதும்
சுத்தி முடிச்சு ஒன்பது அல்லது பத்து மணிக்கு திரும்ப அதே ஆரம்ப எடத்துல வந்து தேர்நிலை கொண்டுரொ அதுக்கப்ற தன்னுடைய விரதத்த முடிச்சுட்டு மக்கள் பிராத்தன செய்துட்டு உணவு வந்து உட்கொள்ளுவாங்க அத தொடர்ந்து விளையாட்டு ஆ ஆ இந்த தாசர்கள்னுடைய பிராத்தனை அப்டின் சொல்லிட்டு அது ஒரு மூணு நால் நாள் வந்து ரொம்ப விஷேஷமாருக்கு விளையாட்டு இதெல்லா வந்து ஒரு வாரொ இருக்கு கடைகள் எல்லா போட்டு ஆ ஒரு மெகு வெகு விமர்சியா ஒரு பதினைந்து நாள் மக்கள் வந்து அந்த தேர் அலங்காரம் வந்து பிரிக்க மாட்டாங்க தோழி
ரொம்ப நாளா ஆசப்பறே அதா இப்போ இப்போ ஒரு பண்டிக நால வைகாசி மாசோ திருச்செங்கோடுல
நிச்சியமாக இது வந்து ஃப்ப்ரவரி அல்லது மார்ச்ல வந்து ம் நடக்கு தோழி மாசி மாதம் மாசி மாதத்துல வரக்கூடிய முதல் மக அ நட்சத்திரம்
சேரிங்க சரி கண்டிப்பா அப்ப பாக்லா நா ட்ரை பண்ற
தோழி நிச்சியமா வாங்க கண்டிப்பா வழிபாடு பண்ணலா
வர வரங்க தோழி ரொம்ப நன்றிங் தோழி
ஆ இன் இன்னு ஒரு சிறிது நேரம் தொடருங்க தோழி
இல்லிங் தோழி அன்னிக்கு ஒரு சில இத சம்பவம் நடந்து விட்டது அதனா ல்ல
சரி தோழி மிக் மிக்க நன்றி அடுத்த உரையில நம்ம பாப்போ நன்றி தோழி